ம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டாச்சா.
வணக்கம் நீங்க எப்பட இருக்கீங்க நா நல்லா இருக்கேன் நா சாப்பிட்டேன் கிச்சடி செஞ்சாங்க எங்கள் வீட்டில கிச்சடியும் குருமாவும் செஞ்சாங்க. நா சாப்டே நீ என்ன சாப். டீங்க.
நா வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து இந்த கீரை குழம்பு இருக்கும் இல்லங்க அது சாப்டேன். அஹ அப்புறம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொட்டுக்கு வந்து முட்டை வச்சாங்க அப்புறம் வேற என்ன வந்து பாத்தீங். கன்னா வேற என்ன ஏதோ ஒரு கிழங்கு மாதிரி ஒன்னு செஞ்சாங்கங்க எப்படி சொல்றதுனா கொஞ்சம் அது என்ன கிழங்கு எனக்கு தெரியல ஆனா கேட்டா வந்து எங்க அம்மா வந்து இத யானை கழங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க யானைக்கிழங்கா என்னட யானை கழங்குனு எல்லாம் வந்து ஒரு கிழங்கிருக்குமா அப்படின்ற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்ச. யானை கிழங்கன்னு சொன்ன இல்ல வேறனா செப்ப கிழங்கன்னு சொன்னாலும் எனக்கு சரியா காது கேடக்கல நான் வந்து சரிமா ஏதோ ஒண்ணு ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருனாலா இருந்துச்சு ஆஹ சாப்பிடறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்ச நால்ல ஆர்வமா இருந்தது நல்லா சாப்பிட்டேன் முட்டையும் வந்து. நல்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஆஹ கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிளகு பொடி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வ போட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க அது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வ நல்லா இருந்துச்சு உம் அப்புறம் இப்பத்தக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சாப்பிட இருக்கோனா. எனக்கு தெரிஞ்சு சப்பாத்தி போட்டா போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சப்பாத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா நீங்க சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா போட்டீங்க அப்படின்னா அஹ எனக்கு வந்து ஒரு மூணு சப்பாத்தி போட்டருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மூணு சப்பாத்தி போட்டருங்க அதே மாதிரியே வந்து தொட்டுக்க வந்து குரும மாதிரி என்ன வைங்க. அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொல்லியிருக்கேன் ந பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம்
கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க உங்க வீட்டில் ஆஹ் நல்லா சாப்டுங்க அதே போல உங்களோட க கல்லூரி பருவம்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு இந்த கோவிடு அந்த டைம்ல போச்சிங்களா.
ஆமா ஆமா ஆமா எனக்கும் அந்த டைம்ல தான் போச்சு உஹம் ஆனா அந்த அந்த நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப முத முத வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கல்லூரிக்குள்ள ஏ போறேன் அன்னைக்கு போகும்போது எனக்கு யாருமே தெரியாது அப்ப எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு என்ன. பண்றதுன்னு தெரியல எப்படறா நம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடந்து போ போறோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா. ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு பத்து நாள் போன முத முத எனக்கு வந்து எனக்கு ஒரு தோழி கிடைச்சா என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச். ச்சு முத நாள் நான் போறேன் யருமே எங்கிட்ட பேசவே இல்ல நான் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரிட்டையும் அவக்கு உடனே பேச மாட்ட. அப்ப யாரிட்டுமே பேசாதும் போது அப்புறம் அவன் வந்து எங்கிட்ட வந்து பேசினான் இந்த மாதிரி எப்படி இருக்க எந்த ஊர்லருந்து வரற இதெல்லாம் கேட்டா அப்றோ நான் சொன்ன இந்த மாதிரி நான் இங்க இருக்க இந்த ஊர்ல இருந்து வர அப்படியிலாம் நான் சொல்லிட். டுருந்த. நான் சொன்ன ஒடனயே ம் இன்னும்மே வந்து பாத்திங்கனா எனக்கு அவதா இன்னும்மே வந்து எங்கூட வந்து கன்டிநியூ ஆயின்னே இருந்துருக்கா. அதுக்கப்புறம் நாங்க சொன்னோம் நாங்க அப்படியே கொஞ்சம் பேசுறது, சாப்ட போறது ம்ச இந்த மாரிலாம் அப்படியே கொஞ்சம் நெருக்கோ ஆயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒருதவங்க ஒருதவங்களா வந்து பாத்தீன்னா ஒரு நண்பர் கூட். டமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேரு சேர்ந்து நாங்க ஒரு பெரிய ஹ ஒரு கூட்டம்மே வந்து பாத்தீன்னா வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறோ எப்படின்னா எங்களுக்கு காலையில வந்து ஒரு ஏழு மணிக்குல்லா எங்க கல்லூரி வந்து பாத்தீங் அப்புடியினா அங்க போன மாதிரி வகுப்புக்கு போற மாரி இருக்கும். ஏழு மணியில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கனா வந்து. போகும். ஆனா வந்து எங்களுக்கு எப்படின்னா ம்ச் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஜாலியா இருக்கும் எங் போர் அடிக்கவே அடிக்காது நா வேற வர கடைசியில வேற போயி உக்காந்துன்னு இருப்ப. நான் என்ன பண்ணுவன்னா அங்க ஆசியசிரியரு வந்து பாத்தீன்னா பாடோ எடுத்துட்டே இருப்பாங்க நான் என்ன பண்ணுவன்னா கால வந்து தூங்க ஆரம்பிச்சுருவ எனக்கு நல்லா தூக்கம் வரும் எனக்கு அவங்க அவங்க வந்து பாட எடுக். ருக்குறது. எதே பாட்டு பாடுற மாதிரி இருக்கு நல்லா ஸ்ருதி பாடும் எனக்கு. அஹ அவங்க வந்து கொஞ்ச நாள்ப் எல்லா ஆசிரியருமே வந்து பாத்தீன்னா ம்ச் ஓரளவுக்குதா நான் வந்து பாத்து இது பன்னீட்டுருப்பாங்க. சேரி ஓகே கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் போட்டுன்டு எங்க எங்க ஆசிரியருக்காள என்ன பண்ணீட்டாங்கனா ஒரு கொஞ்ச நாள்ல போன உடனே கண்டுப்புடுச். டாங்க நல்லா தூங்குது அப்படின்ட்டு என்ன பண்டாங்க கரெக்டா வந்து ந அவங்க க கடச்சுட்டா ம்ச் எல்லாமே முடிப்பாங்க நல்லா பாட எல்லாம் நடத்தி முடிச்சோம்னு என்ன பண்ணுவாங்கனா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எழுந்துரு இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடத்துன சொல்லு அப்படின்னுவாங்க ஜயையோ நம்மதான் பாதி நேரம் தூங்கறக்கேசாச்சே நம்ம என்ன பண்றது. அப்புறம் ஏதோ கொஞ்சம் அங்க எங்கன்னு சொல்லிட்டு நண்பங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேக்குறது. ஏய் என்னடி என்னடி வரும் அதுக்கு என்னன்னு சொல்லுங்களே சொல்லுங்களே சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர கேட்டு அத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லிடுவே. எப்படியாவது நம்ம தப்புச்சிருவே. உம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானா கொஞ்ச நாள் போனனொடனே மொத பென்ச்சுல தூக்கி போட்டாங்க அயையோ. என்னடா பண்றது நமக்குதான் சும்மாவே தூக்கும் வருமே அப்புறம் என்ன பண்றது. ம்ச் அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போக போக கொஞ்சம் எப்படி சொல்றதுனா கொஞ்சம் கருத்து வர ஆரம்பிச்சது. சரி நம்மளும் படிக்கணும் கொஞ்சம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெயில் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அரியர் வக்க ஆரிம்பிச்சுட்டேன் சோ அதனால சரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்ச. ச்சு. அதுக்கப்புறோலா கொஞ்சம் அப்படியே நம்ப படிக்க ஆச்சோனயே அப்படியே நல்ல மார்க்லா வர ஆரம்பிச்சுருச்சு ஆனா எல்லாதுலயும் வந்து பாத்தீன்னா பாஸ் ஆயிட்ட. இந்த மாரி நீங்க எதனா வந்து அந்த மாரி நாங்க என்ன பண்ணுவோனா ம்ச் ஆஹ வகுப்பு வந்து ஏழு மணிக்கு நாங்க வரதே ஏழ்ற மணிக்கு வருவோ பாதி வகுப்பே முடிஞ்சுப். போயிட்டு இருக்கோம். நல்ல வெளிலயே நிக்கிறது வெளிலே இது பண்றது. எதாவ அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா வகுப்புக்கு போகாம இருக்கிறது இந்த மாதிரல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றது. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா ம்ச் அவ்ளவுத்தரம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணாலும் கரெக்டா எதனா ஒரு தப்பு இல்ல ஏதாச்சும் போய். கேள்வி கேட்கணும் அப்படின்னா நாங்க தைரியமா போய் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேப்போம் நாங்க எங்க எங்க குழுவ கூட்டிட்டு நாங்க போயிடுவோம். போய் அத நம்ம கேக்கணும் கண்டிப்பா இத நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளம்பி போவோம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்களா உங்க கல்லூரியில இந்த மாதிரி என்ன நடந்திருக்கா இல்ல நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா.
ஆஹ ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போோத ஆஹ அதே போல நீங்க உங்க குழுவ கூட்டு போயிட்டு கேட்பண்றீங்க எ எது சம்பந்தப்பட்டது கேட்பீங்க.
எது சம்பமந்தப்பட்ட இப்ப சாப்பாடு பிரச்சனை பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பொங்கல் சாப்பிடுவாங்க பொங்கல் சாப்பிட மாட்டாங்க இட்லி சாப்பிடுவாங்க இட்லி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்ல அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ம்ச் ஆஹ ஒரு எப்படி சொல்ல ஆல்ர்னேட்டிவா இன்னொரு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் இல்ல. அது வந்த பாத்தீங்கனா கொடுக்க மாட்டாங்க இப்ப நானாம் வந்து பாத்தீங்கனா பொங்கலே பிடிக்கவே பிடிக்காதுங்க ம்ச் அப்ப நான் என்ன பண்ணுவா எனக்கு வேற எதனா குடுங்க இல்ன்னா வடையாச்சு ரெண்டு கொடுங்க அப்படின்னு கேடப்பே. இவங்க என்ன பண்ணுவாங்கனா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ம்ச் நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்க இது மாரி வந்து நீங்க எவ்ளோ சாப். பாடுனாலு வாங்கி சாப்பிடலாம் அப்படின மாரி சொல்றாங்க. ஆனா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரண்டு ரெண்டு தோச தான் கொடுக்கணும் ரெண்டு சப்பாத்தி தான் கொடுக்கணும் இப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு என்ன பண்றது ம்ச் இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இதெல்லாம்தா எங்க பிரச்சனையா இருக்குமே இந்த பிரச்சனை தான் நாங்க போய் கேப். கேப்பவுமே கண்ட இதுவா கேட்போ நாங்க.
சரி சரி நான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா நான் வந்து ஒரு முறை படிக்கிறதுக்காக டெல்லி போயிருந்தேன் ஸோ அப்போ டெல்லி போயிருக்கும் போது எனக்கு உணவு யாருகிட்டயும் போய் கேட்க முடியாது மொழியும் தெரி. தெரியாது எனக்கு எப்படி கேக்கணும்ற மொழியும் தெரியாது என்ன கேக்கணும்னு தொரியாது அதே போல எல்லாமே நரய வே டிஃரண்டு டைப்ஸ் ஆஃப் சாப்பாடு வச்சுருப்பாங்கனு சொல்லுவாங்க பேரு தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் மாத்தி மாத்தி வச்சுருப்பாங்க மிச்சப்படி எல்லாமே பாத். சப்பாத்தி மட்டும் தாங்க சப்பாத்தியேதான் தந்தூரி ரொட்டினு சொல்லுவாங்க சப்பாத்தியேதான் ஆ குல்கர் நீன்னு சொல்லுவாங்க இது மாரி நிறைய பேர் இருக்கு சப். சப்பாத்திக்கு கடைசி இருக்கு சப்பாத்தி தாங்க வைப்பாங்க நான் வேறு எதுனா ஒரு வேற உணவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன் சப்பாத்தி தான் இதே போல தாங்க என்னோட படிப்பு ஒரு கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு என்னோட மேற்படிப்புக்காக போயிருந்தேன். மேற்படிப்பு படிக்கும் போதும் எனக்கு ஒரு ஒரு வருஷமா வெறும் சப்பாத்தி. அஹ தொட்டுக்க அ இந்த சப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த உருளைக்கிழங்கு போட்டு இருக்கட்டும் இல்ல கிழங்கு வகைகள் இந்த. கடல வகைகள் போட்டு இந்த குருமா மாதிரி வைப்பாங்க அந்த அது மட்டுந்தான். ஆ சாப்பிடற மாதிரி இருக்கோ அத. அதனால என்னால அந்த இடத்துல ஒரு குழுவையும் உருவாக்க முடியாது. அந்த குழுவா போய் கேட்டாலும் கிடைக்காது அந்த நேரத்தில எனக்கு உணவு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு இடத்துல நான் இருந்தேன அதே போல இப்போ என் கல்லூரி பருவத்தில சொன்னீங்கன்னா. கப்படியே. எதிரா இருக்கோ ஏன்னால் நான் வந்து விடுதில்ல்லாம் தங்கினதில்லை என் வீடு பக்கத்துலயே காலேஜி நாங்கள் வந்து காலேஜுக்கு டெய்லி மதியியானோ காலேஜ் மதியானம் நாங்க வந்து சயின்ஸ் ச்சது ஆட்ஸ் அண்ட் சைன்ஸ்ல சைன்ஸ் படிச்ச சோ அப்போ வந்து நா காலேஜ் போறது மதிய வேலையில் நா காலேஜ் போவ அப்ற மாலை நா வந்துடுவ வீட்டுக்கு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு எனக்கு கல்லூரி முடிஞ்ரோ அந்த நேரத்துல டீச்சர் ஆல்ரெடி எல்லாருக்கும் மத் யோனாலே தூக்கோ வரோ இந்த மதியானதுலதா எங்ளுக்கு காலேஜே ஸ்டார்ட்டாகும் இப்ப இந்த நேரத்ல போய்ட்டு வர்ற சேரும் காலைல க்ளாஸ் முடிச்சிருப்பாங்க காலைல முடிச்ட்டு மதியான அவங்ளும் டயட்ல வருவாங்க நாங்ளு அந்த டைம்ல நாங்க அப்பதா ப்ரஸ்ஷா போயிருப்போ இருந்தாலும் நாங்ளும் வேற எதா எதனா ஒரு பகுதி நேர வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு போவோ அத நாங்க நிறுத்தி வக்காம இந்த தூக்கம் வர்ற நேரத்ல வந்து நாங்க ஒரு கேம் நாலு பேர் இந்த குழுவாக சேர்ந்து விளாட்ற கேமு நாங்க விளாடுவோ அந்த நேரத்ல க்ளாஸ் எடுத்துட்ருப்பாங்க இந்த மாரி நா ஒரு டைம்ல மாட்டிகிட்ட அடுத்தது ஒரு கொஞ்ச பெரிய பிரச்சனாயிட்டு அதுக்கப்ற நா பண்ண தப்ப நானே உணர்ந்து என்னோட ஆசிரியர் கிட்ட போய்ட்டு நா மன்னிப்பு கேட்டு அதுக்கப்றமா மறுநாள்லருந்து என்ன நானு சொல்ல அவங்ளே தூக்கி பர்ஸ்ட்டு பெஞ்சல போட்டாங்க என்ன நீங்க இங்கியே வாங்க இதுக்கப்றம் நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் எங்க தெரிஞ்சுரு சொல்ட்டு எங்க நாலு பேரையும் ப்ரெண்ட்டு பெஞ்சுல எடுத்து வஸ்ட்டாங்க ஆனா கடைசியா வரும்போது அந்த நாங்க கொஞ்ச ச்சம் வாழ்த்தனம் இருந்தாலும் படிச்சர்றாங்க எதுவா இருந்தாலு ஆனா ஆ எல்லா இடத்துலுயு இந்த மாரி இருக்க முடியாது எல்லா இடத்து த்திலியு நம்ம சரியா இருக்கணு அப்டின் சொல்ட்டு ஆ அவங்க சொன்னத வச்சுதா இப் என்னோட வாழ்க்க போய்ட்ருக்கு அந்த நாலு பேர்தா இப்ப வரைக்கு அ பெரிய பெரிய படிப்பு நாங்க படிஸ்சிட்ருக்கோ ஆஹ் இது எல்லாமே எங்ளோட நல்லனுக்காகதா அப்டின் சொல்லி அந்த ஆசிரியர் எனக்கு புரிய வச்சாங்க இந்த மாரி ஒரு சில அனுபவங்கள் அ எங்ளுக்கு வந்து வந்திருக்கு ஒரு ஒரு அனுபவோ ஒரு ஒரு பிரச்சனைலருந்து நாங்க கத்துகிட்ட அனுபவங்கள் இப்போ நம்ளுக்கு தெரியுது ஆனா அப்போ நம்ளுக்கு அந்த அது தெரில ஏனா வயசோட அடிப்படைல நம்ளுக்கு தெரில
நீங்க சொன்னது வந்து பாத்தீங்னா ரொம்பவே வந்து பாத்தீங்னா அருமையா இருந்துச்சு அஹ் கேட்கவே வந்து ஒரு மாரி சுவாரஸ்யமா இருந்துச்சு நல்லாருந்துச்சு நீங்க சொன்னதுலா ஆஹ் ஏனா நம்ம வந்து பாத்தீங்னா கல்லூரி கல்லூரி வாழ்க்கைல வந்து நம்ம பள்ளிலா முடிச்சுட்டு நம்ம கல்லூரிக்குள்ள என் ட்ராக போது இந்த மாரியான ஒரு சில சம்பவத்துல நம்ம பண்ணி விட்டர்றோ சோ அதெலாதா நமக்கு பெரிய பின்னாடி வந்து பெரிய பிரச்சனையாவே வந்து பாத்தீனா வந்து முடிஞ்சுறுது ஆஹ் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலானா இந்த உரையாடல வந்து என்னோட முடிச்சுக்லா நன்றி வணக்கம்